ஹலோ
லோ சொல்லுங்கணா
ம் எங்க இருக்கிறிங்க
இன்னாக்கி கட இல்லைங்ளா
இப்ப இல்லிங்க சண்டே
ஓ சரி சரி சரி நேத்துங்க நேத்து போட்டுருந்தீங்ணா எப்டி போச்சு சின்னக்காளா
சீக்கிரமே முடிஞ்ருச்சு ஒரு ரெண்ட்ரைக்ளா நாங்க வந்துட்டோ முடிஞ்ருச்சு
என்னென்ன சப்பாடு ங்கே
அப்புறோ லெமன் போட்ருந்தோ புதினா போட்டே அப்புறோ ஒயிட் ரைஸ்ஸு அப்பே நெத்திலி கருவாடு நம்ம ஒரூ ரஸ்சோ பீட்ரூட் பொரியல் போட்டுருக்கு ம்
நீங்ளே சமச்சிர்வீங்களா இல்ல எப்டி பண்றீங்க
இல்ல கண்டிப்பா ஆஹ் என்ன சமச்சிருக்காங்கள என்தெ செய்னோ
உம் பாவ் அப்டினா நீங்க காலைல நேர்த்துலே சமெக்கெ ஆரம்பிச்சிர்வீங்ளா எத்தன மணிக்கு அனுப்வீங்க
ஆற்ற ஏழு மணிக்குலா சமக்க ஆரம்பிச்சிருவாங்கனா ஏனா அப்பதா கரக்டாருக்கு ஏன் பன்னெண்டு மணிக் எல்லா அங்க வந்து ரெடி பண்ணி வச்சி பண்ணன்டு மணியில இருந்து சாப்பிறதுக்கு வர ஆரம்பிச்சுருவாங்களா
ஓ செரி செரி செரிங்க
பதினொன்ர மணி பதினொனே முக்காலுகுல்லா எல்லா ரெடி ஆயிரு நாம வீட்லிந்து கிளம்பிடுவோ கெளம்பி போய் அங்கே எது எடுத்து வக்க ஒரு பன்னெண்டு பன்னன்டேகால் தான் ஆயிடு அப்ப அப்பருந்து ஆரம்பிச்சுனா ரெண்டு மணிக் ரண்டேகால் ரண்டு மண்நேரொ மிஞ்சி போனா ரெண்ட்ரமணி மூனு மணிக்கு முடின்சிருனா அதுக்கு மேலலா இருக்காது உம் அவ்ளோதான்
ம் தேமி அடுத்து வச்சுட்டு காலம்
ஆமா ஆமா திருச்சில ஒரு கோஸ்டி வந்து வீட்ல பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டு அப்றோம் மறுநாள் கேளுங்க ஒகே வாங்குறதுக்கு போகணும் கடைக்கு
ஆஹ் மார்க்கெட் போவிங்க
கூட வாங்கணும் மணி கொஞ்சோல கட் பண்ற பொருள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நைட்டேக்குள்ள கட் பண்ணி வச்சிருவோம் வெங்காயம் இதெல்லாம் ஆஹ் எடுத்து நைட்டு எடுத்து வச்சுருவேன் பொரியலுக்கு காய்கறியும் அதுவும் மட்டும் கட் பண்ணி பிரிட்ஜில வச்சுப்போம்
உம் உம் டக்குனு சாங் கேக்க ஈசியா இருக்கும் வீட்டு பக்கத்துலயே அங்கே இல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவீங்களா
வாரத்துக்கு ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு வந்துருவேனா அரிசி மத்த அந்த மல்லிகை பொருள் மா சோலா பவுடுரு இங்கெல்லா வாங்குறது வெங்காயோ தக்காளி ல்லா மார்க்கெட்ல தா வாங்கிக்குவோ வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கிப்போ ஏதோ ஒன்னு ரெண்டு பத்தல அப்படீன்னா மட் அப்போ இங்க பக்கத்துல வாங்கியாச்சு பக்கத்துல ஸ்டோர்ஸ் இருக்குல்ல அங்க ஒரு கடைல வாங்கிக்கனோ ஏனா மிஞ்சிப்போனா தேவப்படுன்னா உங்குளுக்கு புதினா மல்லி தா தேவப்படோ மெய்னா ஏன்னா அது மட்டோ நறையா வாங்கி வெ வெக்க முடியாது ஏன்னா
ஆமாஸ் ஸ்டோர் பண்ண முடியாது அது அப்பப்ப வாங்குற மாரி இருக்கோ
சொல்லுங்க நீங்க என்ன படிக்கீறீங்க அதனால அது மட்டோ ரெண்ட் நாளைக் கொக்கா வேணுங்கறது மட்டு வாங்கிக்குவோ
ஓ சே சேரி
வாரத்துக்கு தேவையானது நாங்க வாங்கி வச்சருவோ இதா ஞாயித்துக்கெழம இன்னிக்கு இப்ப ஃப்ரீயா தா இருக்கோ இங்க கொஞ்சோ நேர சரி ஒன்னா கால்ல போவோ இங்க மழ வந்துட்டு இருக்குங்ளா சரி அதனாலதா கொஞ்சோ நேரோ கழிஞ்சு போணும்னா நீ இவங்களோடதெல்லா வாங்கிட்டு வந்திருவ
ம் அந்த வண்டியெல்லா ரெடி பண்ணிங்ளா
பண்ணன பண்ணனேன்னா என்னன்னா அது பிரேக் கட்டாயிருந்துச்சு அந்த பிரேக் அது ரெடி பண்ணனு அப்றோ செல்ப் எடுக்காமருந்துச்சு அது கொஞ்சோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சோ நாளு கிக்கர் அடைச்சுதா இது பண்ணணு அப்டின்னு சொன்னாங்க இப்ப செல்ப் எடுக்குது வண்டி அ இப்ப எடுக்குது அ ஆனா என்ன அந்த இது மட்டு மாத்த முடியாது அது மாத்தணுனா ஆறாயிர ரூபா ஆகு அந்த பேனல் எல்லா மாத்தணுனா அந்த உடஞ்சிருக்கு வண்டி ஆ ஆனா ஆ அது ஒரிஜினல் போடணு போட்ற மாரி இருந்தா ஆறாயிர ரூபா ஆகு அப்டின்னு இருக்காங்க
குடுத்துட்டு நம்ம வே சேத்தி போட்டு வேற புதுவண்டி எடுத்துட்டு போயிடலா
வெலைக்கு கேட்டாலு அது அஞ்சாயிரூவாய்க்கு கூட எடுக்க மாட்டாங்க அப்டிங்கிறாங்க நா வாங்க பதினெட்டாயிரூவாய்க்கு வாங்கினங்க நா அந்த வாங்கி ஆறு மாசோ தா ஆச்சு அது அது எப்டி அஞ்சாயிர ரூவாய்க்கு கூட போக முடியுங்களா சொல்லுங்க ம் நா சொன்ன அஞ்சாயிர ரூவா கம்மி பண்ணிட்டு கூடி மீதி பதிமூணாயிர ரூவா கடைசி பத்தாயிர ரூவா கடைசி கூட பரவாயில்ல அது கூட நம்ம கொஞ்சோ போட்டு வேற ஏதாவது எலக்ட்ரிக் வண்டி மாதிரி கூடி எடுத்துக்கலா சொன்ன நானு இப்பதா மானியம் மானியம் தராங்களா அண்ணா வண்டிக்கு ஐம்பதாயிர ரூவா இருவத் ரெண் இருவத்தி ரெண்டாயிரத்தி மேலிலந்து அதுவு அறிவிக்கிறாங்க ம் அதனால சேரி அது இல்லைனாலு நமக்கு அது பாதி போச்சுனாலு பாதி தானே நமக்கு கொஞ்சோ முன் பணம் கட்டி மீதி கசி கூடி மாச இ எம் ஐன்னு எடுத்துக்கலா அப்டின்னு பாத்தோ இப்ப என்னடானா இப்டி இருக்கு
ஆ நம்ம வண்டி அதே பிரச்ச பிரச்சனை தாங்க ஆஹ் அன்னைக்கு எல்லா வெளிய போய்ட்டு ஃபேமிலியோடு வெளியே போய்ட்டு டக்குன்னு பேக் பிரேக் கட் ஆயிடுச்சு ஒயரு ஓட்டிட்டு இருக்க அதுக்கப்றோ அப்டியே ஸ்லோ ஓ எனிதிங்க்
ம்
அவ இப்போ மெக்கானிக் போய் கொடுத்தா அவ அண்ணா பிரேக்கு ஃபுல்லா கட்டாயிடுச்சுன்னா கடையில தா போய் வாங்கணு அப்டின்னு இன்னா சரிப்பா மா இது இது க அவுங்கூட போய் நேர்ல போய் காந்திபுரோ போய் வாங்ட்டு வந்தோ காஃபி கா சமையான டிராஃபிக்கி
ம்
ஓகே கா அதுக்குள்ள மா பெரிய பாடாயிர்ச்
ம் ம்
ஆனா பரவால பாருங்க அங்க ஒரு கடக்காரு ஒரு அர மணி நேரமா அவர் ட்ராஃபிக் அவர் கிளீன் பண்ணி விட்டாாரு
ஓஹோ ம் ம் ம் ஒவ்வொருதரு ஒவ்வோன்னு ம் ம் ம்
திட்றாங்க ஆ அந்த டைம் கனெட் பண்ணிக்கிறாங்க சாயங்காலோ டைம்ல அந்த டைம்ல பீக் ஆகோ அப்படின்னு ராம்நகர்ல அந்த டயத்துக்கு பாத்தீங்கன் நா அவரு கடைய பாதி சட்று போட் இது ஒரு ஆஃப்னவரு கிளியர் பண்ணிறாரு எதா ஒர்க்காவுது இப்ப நேத்து சேரி
அ அது
அதா அதா உண்மைலே அத பண்லேன்னா ட்ராஃபிக் செமையா இருக் க்கு நகரவே முடியாது அதுக்கப்றோ அப்பவே போய் வாங்கிட்ட பொருள்லா வாங்கிட்டு வந்து வ ரெடி பண்றக்கே மணி ஆயிருச்சி நைட் ஆயிருச்சி
அ ம் ஓ ஹோ ஹோ
நம்ம முன்னாடியே அதுதா குடுத்துட்டு ஏதாவ் பண்லான்னா அப்டிதா இருக்கு
ம் ஆமா தர ரேட் கொஞ்ச நாள் நம்மளே ஓட்டிக்கிலா அதுக்கு அப்டியே யோசிச்
அப்டி நெனச்சி நெனச்சிதாங்க அங்க ஏற்கனவே ஒரு வண்டி நின்ட்ருக்கு வீட்லயே கியர்வண்டி அது அந்த மாரிதா எடுத்த செகனாண்ட்ல
ணா இல்லணா ஓரளவுக்கு பரவா இல்ல ரொம்ப கம்மியா கேட் டாங்கனா நம்ம எப்டிணா தர முடியு பதினெட்டாயிருவாய்க்கி வாங்கி ஆறு மாசொ கூடியு ஆகாம அஞ்சாய்ருவாய்க் குடுக்க முடியுமா
ம்
வாங்கணும் வாங்கம் போது அவுங்க சொன்னாங்க இத நீங்க குடுக்கும் கொண்டாந்து குடுங்க குடுக்கம் போது நாங்க ப பெஸ்டா எடுத்துக்குறோ அப்டின்தா சொன்னாங்க இவுங்க வந்து அஞ்சாயிருவாவே பெஸ்ட்டுனா அப்பறோ ரொம் மோசமான இப்ப எவளோ குடு
சும்மா வாய்ங்குவாங்கனா
ஆஹ்
எதோ நமக்கிட்ட தள் ற காச வந்து அந்த மாரி வார்த்தைல்லா சொல்
அ வாங்கும்போது இங்க அ என்னன் னா அந்த ஆ கால் வெக்கிற எடத்துல அந்த ஒரு இது மாரி இருக்கு பேனல் மாரி அதெல்லா இல் ஒடஞ்சுதாங்க இருந்துச்சி ஏற்க்னவே அப்டியேதா இருந்துச்சு இப்ப ந மா இப்ப டூப்ளிகேட்டு மாத்தனுனாலுமே நால் யிருவா ஆ வுங்குறாங்கா அது வேற எங்கயு பழைய மார்க்கெட்ருக்கு அந்த சைடு பஸ்டாப் கிட்ட அ பழைய மார்க்கெட்ருக்கு அங் க வந்து டூப்ளிகேட்டு வெச்சிருப்பாங்க செகனாண்ட்ல இருக்கு ஆனா அது நாலாயிருவா ஆகு அப்டிங்குறாங்க அதுனாலத ம நாலாயிர செலவு பண்ணி அஞ்சாயிரம் விட்டு ஆயிருவா வாங்குறக்கு அதுக்கு சும்மாவே இருந் உம் பரவலைங்க பிரச்சனையில வண்டிக்கு அந்த பிரேக் இலதுங்கிறது தான் அன்னைக்கு பிரேக் கண்ட்ரோல் ஆகல
உம் உம்ம்
ஆகணும் ம்
வண்டி என்னன்னா ஒரு மூவிங்லயே இருக்கு
அதுத நம்ம அப்டியே இருக்கனு டக்குனு ஒரு பிரேக் புடிச்சாலுமே வண்டி பிரேக் புடிச்சு இது ரேஸ் பண்ணாலுமே வண்டி போகுது அந்த மாத் ருந்துச்சு இப்ப பரவாயில்ல இப்ப பிரேக் எல்லாம் கொஞ்சோ நார் இப்ப கொஞ்சோ பரவால்ல பிரேக் புடிச்ச டக்குனு நின்றுது அன்னைக்கு வந்து கண்ட்ரோல் ஆக முடியுமா அப்போ பிரேக் உடஞ்சுதாருந்த சே நா அத வச்சு வச்சுதா ஓட்டிட்ருந்த செரி பண்ண இப்ப பண்லா அப்ப பண்லா கரெட்டா அது செரி பண்றது யாருமே பண்ணித்தரவே இல்ல ஆ பண்றேன் சொல்லி சொல்றாங்க அப்றோ கொண்டு போய் நிறுத்துனா அ இப்போ டைம் இல்ல அப்டிங்கும்போ நம்ம கடைக்கி தேவைப்படுதுல்லனா
டெய்லியுமே வர்க்கிங்க்கு வேணு
வேணு‌ இப்ப நமக்கு அந்த வண்டி வச்சு இருக்கு அப்ப அப்புடின்னும் போது நம்மோ அது இது பண்ண முடியு
ம்
உம்
பாத்துட்டு எதாவு புது வண்டியாருக்குற மாரி ஐடியா
இது குடுத்துட்டு காசு வாங்கிட்டு தா ஏதாவுது பண்ணணு ஏனா இப்பதா அம்பதாயிரோ மானியொ தரேன் சொல்லி
சேர் சேரிங்க ப மானியம் தந்தாங்கன்னா அது எப்புடிங்க மீதி அமௌண்ட்டு லோன் மாரி
ஆம்மா நீங்க சென்ன மேரி பாத்தாதா அப்றோ நம்ப குடுத்துட் ட்டம்னா அம்பதாயருவா வந்துட்டு லேடிஸ் பேர்ல தா இருக்குனு
ம் ம்
ம் இது பண்ணா தா மானிய அம்பதாயிர மானிய நம்ம என்ன வண்டி வச் க்றமோ அம்பதாயிர மானிய மீதி பணத்துல வந்துட்டு அ நம்ம முழு இப்ப நா பத்தாயரோ குடுத்துட்டு மீதி நாப்பதாயருவா வந்து ஏன்னா நம்ம ஒரு லட்சருவாய்க்கி கம்மியில்லாம எடுக்க முடியாதுல்ல வண்டி
அதா அதா அதா அதா
து மாரி வந்துருல்ல போ மீதி இருக்க அமௌண்ட்டு வந்து இ எம் ஐ மாரி பண்ணி குடுத்துருவாங்க
ம் ம் ம்
இதுக்கு லைசன்ஸ்சு ஆதார் காடு மட்டு இருந்தா போதுனு சொன்னாங்க
ம் அதா அதா
நா வேற லைசென்ஸே இன்னு எடுக்கலிங்களா
இன்னு லைசன்ஸே எடுக்லிங்ளா
ம்
சேரி சேரி சேரிங்க இதா தா கொஞ்ச வெளியே போணு போய்ட்டு வன்ட்டு கூப்புட்டுங்களா
உஹம்
அ